ஆ ஹலோ கேக்குதா தோழி
கேக்குது தோழி ஒங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ அம் ஆமா தோழி கேக்குது நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க தோழி இப்ப பாத்துக்கிட் டீங்கனா நோம்போட காலகட்டங்கள் வந்து வரப்போது
ஆம் ஆமா
அதோட குறிப்புகள் கொஞ்ச அத பத்தி பேசலாமா
ஆ ஆமா ஆமா தோழி பேசலா
சேரிங்க தோழி இந்த நுப்பது நாள்ல வந்து நம்ம என்னென்ன செய்ய போறோ அப்டின்றத பத்தி நீங்க சொல்லுங்க செரிங்ளா இப்போ ம் ஆ அ நோம்பு மொதல் நாள் தல பொறையில இருந்து அதுலருந்து சொல்லுங்க
ஆமா அதுலருந்து நம்ம மூன் நோம்பு வெப்போ இல்லையா காலைல நா நாலு மணிக்கு நம்ம ஏந்ச்சு ஆ தகர்ன்னு சொல்லுவாங்க சாப்புட்றது வந்து சஹர்ன்னு சொல்லுவாங்க அது நம்ம சேமா காலைல அதிகாலைல
நாலு மணிக்கு ம் சஹர்ன்னு சொல்லுவாங்க அது நா நம்ம வந்து ஒரு சாய்ங்கால ஒரு ஆற்ர மணிக்கு ஆறர ஆறு இருவது ஆறுநுப் பாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மசூதிலலா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு அஞ் அஞ் அஞ்சு நிம்ஷத் க்கு முன்னாடி வந்து தொறக்குற மாரி இருக்கு அதுக்கான வந்து அர்த் அ டைமிங்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ம் சொல்லிடுவாங்க முப்பது நாளைக்கி நேரங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க நம்ம
கண்டிப்பாங்க
அதுக்கு ஏத்த மாரிதா நம்ம வெப்போ நோம்பு தொரப்போ இல்லையா
அது உ ஆ அவுங்க வந்து குடுத்துருவாங்கல்ல அல் அந்த நேரப்படி நம்ம நோம்பு தொரப்போ நோம்பு வெப்போ அதுக்கு முன்னாடி வந் ட்டு என்ன செய்வோம் ஓதுவோம் தொழுவோம் அந்த மாரி விஷ்யங்கள்லா வந்து இந்த நுப்பது நாள்ல வந்து
ம் ஆமா குரான் படிப்போ அன் அந்த நேரங்கள்ல வந்து நம்மளோட சமயத்த வந்து இந்த ஃபோன்ல தொலைக்காட்சில எஸ் டி வி ல ஃபோன்ல ம் மத்தவ்ங்கிட் ட்ட வீண் பேச்சு
பேச்சு கண்டி
கொற பேசுறது பின்னாடி பேசுறது அதுலா நம்ம நோம்பு வெக்கிறது மட்டு நம்ம இது இல்ல நம்ம இதெல்லாமே நம்ம நடமுறைல கொண்டு வர்ணு
கண்டிப்பா
தாத்தா தான் நம்ளோட வந்து ஈமான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து நல்லாருக்கும் நீங்க நோம்பு மட்டும் வெச்சிட்டு மத்த விஷயங்கல்லா செஞ்சீங்கன்னா ப்ரோஜனம் இல்ல ஓங்களுக்கு யூஸ் இல்ல ம் சோ நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் தொழுகணும் குரான் படிக்கணும் உங்க டைம வந்து அப்போ நீங்க சீரியஸா பாக்கணும் சீர் டைம் விடக்கூடாது கூடாது அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக் கூடாது ஃபர்ஸ்டுலா நம்ப பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களா இருப்போம் அப்போ நமக்கு தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுனா அந்த காரியத்த நம்ப வந்து செஞ்சு செய்ய கூடாது இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா நம்மளோட நேரங்கள வந்து நம்ம வீண்ணடிக்க கூடாது இந்த நோம்போடய காலகட்டங்கள்ல ம் இப்போ தராபி அப்டின்ற ஒரு இது இருக்குல்ல
ஆமா ஆமா தராவின்னு இருக்கு இப்ப எனக்கு வந்து சின்ன பசங்கதா எனக்கு ரெண்டு குட்டி குட்டி குட்டி பசங்கதான் சோ நான் வந்து போக முடியாது
தொழுக முடியாது அப்டின்ற காலகட்டங்கள்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்து தொழுதுக்கலாம்
ஆ அதேதான் சொன்னாங்க எனக்கு எங்க வீட்ல என்ன சொன்னாங்கன்னா ஆ ஒன்னால முடிஞ்சது என்ன பண்னு வீட்ல நமாஸ் பண்ணு குரான் படி
ம்
நோம்பு வை அ அந்த மா அ அந்த மா செய்றேன் ஏன்னா என் என்னோட என்னோட மாமியார் மாமனார் என்னோட வீட்டுக்கார்லாம் தராவி போவாங்க
ஆ ஹ ஹ ஹா அதனால ஒங்கனால வந்து போக முடியாது நீங்க வந்து புள்ளைங்கள பாத்துக்ககூடியவங்களா வீட்ல ல இருந்து ஒங்கனால முடிஞ்ச இது ஏத்துக்கோங்க அப்பறமா அதுக்கு வந்து நீங்க சாய்ந்தரம் வந்து ஆ வீட்டுல சமையல் அதெல்லாம் வந்து
அதெல்லாம் செய்யணும் இஃப்தாரின்னு சொல்லுவாங்க இல்லயா நோம்பு தொறக்கணும் அதுக்கு வந்து தயார் பண்ணணும் கஞ்சி வட அ ஸ்வீட்டு ஜூஸ்சு அதெல்லாம் செய்யணும் இல்லையா அது அது முடிச்சுட்டு ஈவி்னிங் கொல கால்லஇருந்து சாந் சாயங்காலம் வரைக்கும் கொழந்தைங்களையும் பாக்கணும் க்கும் செய்யணும் ஒரு மாரி டயர்டாய்டுது
ரொம்ப அந்த மாரி நேரங்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துகற்ல்லாம்
ஆமா ஆமா நீ நீங்க தோழி நீங்க நீங்க எப்டி தராவில்லாம் போவீங்களா
கண்டிப்பா நான் வீட்ல வந்து புள்ளைங்க வந்து விட்டுட்டு சில நேரம் கூடயோ அழச்சிட்டு போய்டுவேன் சில நேரம் வீட்லயும் விட்டுட்டு போய்டுவேன் வீட்ல உள்ளவங்க பெரியவங்க எல்லாரும் பாத்துக்குருவாங்க அதனால வந்து சாய்ந்தரமே ஒரு
ம்
பிள்ளைங்க இப்ப வந்து நோம்பு வைக்க முடியாத சின்ன புள்ளைங்களா இருக்காங்கல்ல பள்ளிகள் போ போது அவுங்களுக்கு உணவு சமைச்சு வச்சுறது சில நேரத்துல வந்து சே சேத்து சமைச்சு செஞ்சிருவேன் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் கெட்டு போகாத மாரி ஏன்னா காலைல ம மத்யாணொ நம்ம செய்றது காலைல சாப்புட்றதுக்குள்ளொ நைட்டு சாப்புட்றதுக்குள்ளொ கெட்டு போய்ரு அதுனால வந்து அவங்களுக்கு எந்த பொருள் கெட்டு போகாதோ அந்த மாரி பொருள்கள வந்து செஞ்சிருவே அதுக்கப்பறொ சாய்ந்தரொ நோம்பு தொறந்து முடி ச்சதுக்கு அப்பறொ வந்து தேவயாண வகைகள் என்னென்ன சகர் செய்ற துக்கு தேவையன வகைகள் இருக்கோ அது எல்லாத்தியு வந்து முடுச்சிருவ முடுச்சு வச்சுட்டுதா தொழுகக்கி போறது எப்டியு மணி பதினொன்ற மணி பதினொன்னே முக்கா மணி ஆயிரு தொழுதுட்டு வர்ற
ம் ம் கரெக்ட்டு அந் தராவிலா ரொம்ப லேட்டாதா தொழுவாங்க இல்லையா
ஏனா இந்த ஒரு மாசம் மற்று தா நம்மனால ஒழுங்கா அதோட வந்து பின்பற்ற முடியு மத்த நேரங்கள்ல வந்து நம்மனால ஆ முடியாது அதுனால வந்து அந்த ஒரு மாச பசங்கள வந்து நம்ம வந்து ஆ இப்டியே கொண்டு போயிறது
ஆமா ஆமா தோழி கரெக்
சில பல நாள்கள்ல வந்து நாங்க என்ன செய்வோம்னா அ எங்களொடைய சொந்த பந்தங்கள வந்து வீட்டுக்கு அழைப்போ நோம்பு தொறக்கறதுக்காக அவுங்கள அழச்சி ஆ அ எ நம்மனால என்ன முடியுதோ அத மாரி செஞ்சி அவங்களுக்கு கஞ் நோம்பு கஞ்சி ஆ ஆ இது ஜூஸு கண்டிப்பா என்ன நம்மனால சாப்பாடு போட முடிஞ்சா நம்ம சாப்பாடு போட்லா இல்லன்னா நம்மனால முடிஞ்சது வட பழவஸ்துகள் பேரிச்சம்பளம் ஜூஸு மத்த ஆ அந்த கடல் பாசி மத்த விஷ்யங்கள் நம்ம என்ன வீட்டுல செய்றமோ பயாசங்கள் அதெல்லா அவுங்களுக்கு வந்து வச்சு பராமரிச்சிரேவோ ம் ஆனா எப்டியு கஞ்சி வந்து டெய்லியு வெளிய இருந்து வாங்கிட்டு வந்துருவா வாங்க இருந்தாலு நாங்க வீட்லயு போட்டுக்கிருவோ அது வந்து கொஞ்சொ நல்லா இதா இருக்கு
ம் ம்
முடுஞ்சளவுக்கு அதுக்கப்றொ வந்து ப்ப இருவத்தி ஏழு அப்டின்னு ஒரு நாள்கள் வரு அன்னைக் கி என்ன செய்வோம்னா வ அ நம்ம வந்து துணிங்கெல்லா வாங்கிட்டு வந்துருந்தோனா அத வெச்சி நம்மோ வந்து சமை சாப்பாடு செஞ்சி நம்மனால முடிஞ்சவங்ளுக்கு வெளிய உள்ளவங்ளுக்கு பயந்துகிட்டு அத வந் து நம்ம இது பண்ணுவோ ஆமாங்கல்ல
ஆமாம் ஆமா தோழி கரெக்ட்டு தா அதா நம்ம வந்து இப்போ நம்ம நோம்பு தொறைக்கிறது நம்ம பண்ணோன்னா
ஆம்
நம்ளோட சித்தியா இருக்கட்டு பெரிமாவா இருக்கட்டு அப்டியே போகு அதுக்கடுத்த வரோ நீ வா அதுக் கடுத்த வரோ நீ வாங்க அப்டின் சொல்லி வ
மா செலவுங்க வந்து அவுங்க வீட்டுக்கு நம்மள கூப்புடப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடி உள்ள தேதிகள்ல வந்து முடியாது போக போக பின்னாடி உள்ள தேதிகள்ல வந்து எல்லாரு
மா அப்ப எல்லாரோட வீட்லயு போயி நோ நம்ம நோம்பு தொறுக்குறா மாரி அதெல்லா வந்து ரொம்பவே நல்லாருக் கு அதுக்கப்றொ வந்து சின்ன பசங்க நோம்பு தொறக்கும் போது இன்னு நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இப்ப தொறக்க போறாங்க எப்ப தொறக்க போறாங்கன்னு
அவுங்க ஃபஸ்டே சொல்லிடுவாங்க நா தொறக்கும் போது எனக்கு இதெல்லா செஞ்சு வெச் சின்னு அப்டின்னு அதுல்லா ரொம்பவே நல்லாருக்கு அது
அவுங்ளுக்கு வந்து ஒரு ஆர்வமா இருக்கு என்ன செஞ்சு வெப்பாங் களோ என்ன இது பண்ணுவாங்ளோ அப்டின்ற மாரி புள்ளைங்ளுக்கு அப்பவு வந்து நம்ம அவுங்ளுக்கு ஆர்வத்த தூண்டுற மாரி இருக்கு அவங்ளு வந்து சின்ன வயசுலய இருந்து நோன்பு வைக் கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க அது எவ்ளோ பெரிய நன்மை எல்லாத்துக்கு அது என்ன போன வருஷோ எங் ஆ மாமி வீட்ல இன்னொருத்தவங்க வீட் வீட்ல வெச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு போணோ எல்லாருமா நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு நோன்ம்பு தொறக்கற விழா வச்சிருந்தாங்க அப்போ எல்லாரு அங் வந்து எல்லாரு ஒண்ணு சேருவாங்க இப்ப உங்க குடும்பம் எங்க குடும்பம் அவுங்க குடும்பம் எல்லாரு சேரும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா அது வந்து எல்லாருமே சேந்து ஒன்னா தொறந்து ஒன்னா தொழுது அதெல்லா ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையா உம் நல்ல ஈவினிங் டீ குடிச்ட்டு எல்லா போவாங்க அதே மாரி நாங்க என்ன பண்ணு ஆ ஒரு வாட்டி நாங்க எங்க ஃபேமிலியோட சேந் சகார்க்கு போனோ சகார் செஞ்சோ ஒன்னா நைட்டு நேரோ சாப்பாடு அதஹ் ஆ காலைல நம்ம சாப்டுவோம்ல அதுதா சகர் னு சொல்லுவாங்கல்ல அது நாங்க சேந்து செஞ்சோ அது நாங்க சேந்து எல்லாரு செரி ஓகே வெளியே போலா நம்ம வெளியே போய் ஏதாச்சு ஒரு சின்ன விடுதில போயி ஆ நம்ம சாப்பிட்லா அப்டின் சொல்லி நான் கெளம்பிட்டோ நாங்ளு போனோ போனோ போனோ எல்லா ஹோட்டலு மூடிருக்கு எந்த ஹோட்டலுமே காலங்கா அ அதிகாலைல எந்த ஹோட்டல் ஓப்பனா இருக்கு
கண்டிப்பா ஒரு சில நேரத்துல வந்து சில இடத்துல வந்து வெச்சுருப்பாங்க இதுக்குனு தனியாக அதனால வந்து இந்த மாரி நீங்க போகலா
ஆமா
இந்த ஒற்றைப்படை இரவுகள் அந்த மாரி தொழுகைக்கு எல்லா போயிருக்கீங்களா நீங்க அதெல்லா வந்து ஒரு ரொம்ப நல்ல இது அந்த நாட்கள் எல்லா நம்ம வந்து கழிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு
ஆமா ஆமா தோழி ரொம்பவே நல்லா இருக்கு உம் ஆமா ஆம் மீண்டும் பேசலா தோழி நன்றி